ஆ
ஆ கேக்காது
ஆ என்ன பண்ற
நா வந்து ஸ்விக்கில ஏதோ இருக்கான்னு பாக்குறே
ஓஹோ பாரு பாரு
ஆனா எதுவும் போடா மாட்டே என்னோட பழக்கமே அதா உள்ள போய் எல்லா பாப்பே ஆனா ஆட்ரு மட்டு போட மாட்ட
எனக்கு சவர்மா வேணு எனக்கு வாங்கி தரியா
வரியா
வர்றது நா எப்டி வருவ எங்க வீட்ல இருந்து
என்னைய இங்க இருந்து தூக்கிட்டு போனா செரி
என்னப் பண்ணா அப்டியே பர்தா எடுத்து போட்டுட்டு எறங்கி இங்க வந்துரு
ஓ அப்டிங்கிற
ஆமா
இரு நம்மோ வந்து எதோ பை ஒன் கெட் ஒன்தா போய்ட்டுருக்குது
அது மட்டு இல்லாம சேம்பேல இருந்து போட்டா எவ்ளவோ கம்மியாகுமாமா எனக்கு அந்த கூப்பன்லா இருக்கு
ஆ
மம்
என்ன உங்களுக்கு வந்து ஷவர்மா சாப்புணுங்ளா
ஆமாங்க
ஷவர்மா வந்து பாத்தீங்கன்னா எங்கே தெரியுங்களா நல்லாருக் க்கு ஒரு ஊஞ்சலா ஆடுவாங்க பாத்தீங்ளா
ஊஞ்சல் ஆடுவாங்களா
ஊஞ்சல் தொட்டில்லா இருக்குங்கள ஒரு எடோ
எனக்கு தெரியல
யோசிங்க எக்ஸிபிஷன்ல போடுவாங்க அங்க
ஆமா ஆ
அங்க வந்து ஆஃபர் போய்ட்டுருக்குதுங்க ஒரு ஷவர்மா வந்து அம்பது ரூவாங்களாமா
அப்டிங்ளா இப்ப என்னால அங்கலா போய் வாங்க முடியாது
இல்லங்க ஸ்விக்கியில
ஸ்விகில்லயா அம்பது ரூவா தானா அப்ப ரெண்டு சவர்மா நூறுவா தானா டெலிவரி சார்ஜ்
டெலிவரி சார்ஜு இருங்க நா பாக்குறே
நூறுவா குடுத்தெல்லா வாங்க முடியாதுங்க எவ்ளோவாமா
நாப்பத்தொம்போரூவா ஷவர்மா வா வர்ரதுக்கு வந்துட்டு நூத்தி அறுவத்தி ரெண்டு ரூபாங்களாமா
வேணாங்க வேணா எனக்கு வேண்டான்
தொண்ணூத்தி எட்ரூவா சரிங்ளா ரெண்டு ஷவர்மா
ஆ அ
அது கூட டெலிவரி ஃபீஸ் வந்து அறுவது ரூவாங்க அது கூட ஜி எஸ் டி ப்ளஸ் அதர் டேக் சார்ஜஸ் வந்து நாப்பத்தஞ்சு ரூவாங்க எரநத்தி ரெண்ரூ
எனக்கு வேண்டா
வேணாங்களா
வேணாங்க வேணாங் நீங்களே சாப்புடுங்க வாங்கி எனக்கு இங்க எங்கயாச்சும் போய் வாங்கி சாப்பட முடியாது எனக்கு ஒன்னா எனக்கு இப்போ லோடு ஸ்லைஸ் வேணுங்க அங்க நம்ம துணி கடைய எல்லா இருக்குமுல்ல அங்க அந்த கடையிலந்து எனக்கு வேணு ஹலோ நண்பர்களே தோழர்களே கேக்குதா இல்லையா உங்களுக்கு ஏ தோழி உங்களுக்கு கேட்க மாட்டீங்குதே